டோ
ஆ கேக்குக்கா உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குது மதுமிதா ஆ அது ஒன்னுல்ல மதுமிதா ஒரு ப்ரைடு வந்து வந் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுன் சொல்லி கேட்டாங்க சரி அதா நீங்க ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணிட் இருக்கீங்ளே உங்ககிட்ட அந்த ஆர்ட்ரு எடுத்து குடுக்கலான் சொல்லிதா கால் பண்ணே அவங்ளுக்கு வந்து மொத்தோ மூணு ஆரி வொர்க் பண்ணணுமா மதுமி அது அதாவ்து இந்த பரிசு கும் போடுவாங்க இல்லையா அதுக்கு ஒரு ஆரி ஒர்க் வந்து சிம்பிளா இருந்தா போதுமா ஜஸ்ட் அந்த டூ பீட்ஸ் கோத்து பண்ணா போதுமா பெ வந்து ரிசப்ஷன் ஃபுல் ஆரி வொர்க்கு மார்னிங் மேரேஜ் குள்ள ஆரி வொர்க்கு கொஞ்சோ கிராண்டா வேணுன்றாங்க அதுல வந்து பிகாக் டிசைன்ஸ்ல வந்து த்ரெட் ஒர்க் பண்ணுவாங்கல்ல என் பெட்வீன் உள்ள அந்த மாதி த்ரெட் ஒர்க் பண்ற மாரி வேணுன் கேக்குறாங்க அது பண்ணா எவ்ளோ நாள்ல க குடுப்பீங்க ஏனா உங்களுக் வந்து இன்னு ஒரு ஃப்டீன் டேஸ் தா இருக்கு மேரேஜ்க்கு
ஓகேக்கா பண்ணிக்கலா ஸ்டிச்சிங்குமே நாங்களளுமே பண்ணிடுவோ அ ஓகே தான உங்களுக்கு எல்லாமே
நீங்க எப்டி ஆரி இப்ப போட்டீங்ன்னா ஸ்டிச்சிங் ஓட சேத்து காஸ்டா இல்ல ஆரி கு தனியா காஸ்ட்டு ஸ்டிச்சிங்க்கு தனியா பில் பண்ணுவீங்ளா
அது தனி தனியா தா பில் பண்ணுவோ இப்ப நா ரெண்டுமே நா பண்ணிரதால சேத்தே சொல்லிடுவே அவங்களுக்கு எது கம்ஃபர்டபிளோ அந்த மாரி பண்ணிக்கலா
ஓகே இப்போ நார்மலா சும்மா சிம்பிள் டிசைன்னா இருந்தா உங்கள்ட எவ்ளோ அமௌண்ட் எவ்ளோ ஸ்டார்ட்டிங் எவ்ளோ வாங்குவீங்க சும்மா சிம்பிள் டிசைனுக்கு மட்
ம் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்தே ஸ்டார்ட் ம் ஸ்டார்டிங் இருக்கு பிளஸ் ஸ்டிச்சிங் வரு ஆனா அப்பின்னா ஸ்டிச்சிங் ஒரு டூ பிப்டி வரு செவன் பிப்டில நம்ம பண்ணிக்கலா ஸ்லீவோட வந்துரு உங்களுக்கு ஸ்லீவ் பேக்கு ஃப்ரண்ட் சேர் அ டிசைன்ட் எல்லாமே வந்துரு
ஓகே சும்மா சிம்பிளா இந்த பீட் கோத்து அது மாரி
ஆமா ஆ அதுலே புட்டாஸ்லா ஆமா இப்டி புட்டாஸ்லா வச்சு அதுவே கொஞ்சோ நல்லா கிராண்ட் லுக்கா தா இருக்கு நார்மலா ஓகே ஒரு பங்க்ஷன் போட்டு போலா அந்த மாரிதா இருக்கு
ஓகே ஆ இப்ப வந்து அவுங்க ரிசப்ஷன் ப்ளஸ் வந்து மார்னிங் மேரேஜ் அப் இப்போ வந்து கொஞ்சோ கிராண்டாவே கேக்குறாங்க கிராண்டானா எப்டி சொல்றது அந்த உள்ளார த்ரெட் ஒர்க்ல்லா பண்ணுவாங்கள்ள த்ரட் ஒர்க்கு அந்த பாணி இது வச்சு பண்ணுவாங்கள பீட் கோக்குறது பின்னாடி பீக் காக் டிசைனு அது மாதிரிலா போட்டா எவ்ளோ அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவீங்க
ம் கிராண்டானா ஒரு ம் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேல போனாதாக்க நல்லா இருக்கு
த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு த்ரீ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் கொஞ்சோ அதிகமா இருக்கே
அதிகமாதா இருக்கு ஆனா த்ரெட் ஒர்க்லா கொஞ்சோ ஆ த்ரெட் ஒர்க்லா இருக்குல்லக்கா த்ரெட் ஒர்க்லா கொஞ்சோ அதிகமாதா இருக்கு ஏனா அது அவுங்க த்ரீ ஃபோர் ஸ்லீவ் கேப் பாங்க ஃபுல்லா வரு நமக்கு
ஆமா ஆமா த்ரீ ஃபோர் ஸ்லீவ் போட்ட தா ஆரி நல்லா இருக்கு இல்லையா
நல்லா இருக் கோ அது இல்லாம அவுங்க ஃபுல்லா கேப்பாங்க த்ரட் ஒர்க் நம்ம ஸ்லீவ்வ் எடுத்துக்கிட்டனோய்ய ஸ்டாட்டிங்லந்து எண்டு வரயு ஃபுல்லா த்ரெட் ஒர்க் வரு நீங்க சொல்ற டிசைன் வந்து அந்த டபுள் ஷேட் கலர்ல வரு ஆ லைன் லைனா வரும்ல அந்த மாரிதா கேக்குறீங்கன் என்க்கு தெரியிது பிக்காக் ஃபெதர் மாரி வ
ந்த டபுள்ட் ஷேட் அ பிகாக்கோட அந்த தோக இருக்குல்ல அ அது வந்து ஹேண்டுக்கு வர்ணு ரெண்டு சைடு
அது த்ரீ தௌசண் ஃபைவ் ஹண்ட்ரக்கு மேலய்வே வரு அந்த அந்த இது ஏனா அது ஃபுல்லாவே த்ரட் ஒர்க்கு
ஆ
அது கொஞ்ச கஷ்டமைஸ் ப்ரச்சனைங்கிறதால அதிகமாதா வரு நார்மலா நம்ம செக்குடு பேட்டன் அந்த மாரி போட்டா த்ரீ ஃபைவ் அதுக்குள்ளயே முடிச்சுக்கலா அந்த மாரிமு வரு
இல்ல செக்குடு பேட்டன் நானு கேட்டே அவுங்களுக்கு செக்குடு பேட்டன் வேண்டாமா அந்த ஸ்பெசிஃபிகா அவுங்க பீக்காக் டிசைன் தா கேக்றாங்க மானிங் வந்து தாலி கட்டுவாங்ளா அந்த இது அந்த வெக்கேஷன்க்கு ஆ பரிசத்துக்கு வந்து பரிசத்துக்கு வந்து வேணா அந்த டைமண் ஷேப்ல செக்ட் போடுவாங்கள்ல அது ஓக்கேன் சொல்றாங்க பட் ஆனா அவுங்க ஸ்பெசிஃபிக்கா அந்த பீகாக் டிசை வேணுங்றாங் சோ அப்ப நீங்க பீகாக் போட்டீங்னா இப்பமே வந்து அ த்ரீ தௌசண் ஃபைவ் ஹண்ட்ரட்கு மேலே வருன் சொல்றீங்க
ம் மேல தா வரு
ஓக்கே மூ
அது எப்டின்னா ஆமா அவுங்க அவளோட அது ஆ ரெஃபரன்ஸ் பிக் வேணு நமக்கு அதுல என்னென்ன இன்க்ளூட் பண்ணிருக்காங்க ஒர்க்கு அதெல்லா பாப்போ அதெல்லா பேஸ் பண்ணிதா அமோண்ட் வரு பிளஸ் ஸ்டிச்சிங் வந்துடு
சேரி இப்போ நீங்க அந்த மூவாயிரத் ஐநூற்வா ஆ சொல்லுங்க
ஹேங்கிங்ஸ்லா கே கேப்பாங்க சில பேரு அடில அந்த மணி தொங்கற மாரி அந்த ஹேங்கிஸ்கெனா அதுக்கு எக்ஸ்ட்ரா வரு
ஆ அந்த ஹேங்கிங்ஸ் கேட்டே அது வேண்டாமா அவுங்களுக்கு நீங்க சொல்ற ஹேங்கிங்ஸ் எனக்கு புரியுது பட் ஆனா அந்த ஹேங்கிங்ஸ் அவ்ங்களுக்கு வேண்டாமா அந்த அந்த தோகையோட டிசைன்ஸ் மட்டு ஹேண்ல குடுத்தா போது பின்னாடி பீக்காக் வந்தா போது சொல்டாங்க சரி ஓக்கே இப்ப அந்த டிசைன் கன்ஃபாம் பண்ணா நீங்க மூவாயிரத்தி ஐநூற்வா பிளஸ் வந்து
மூவாயிரத்தி ஐநூ வராது அது சொல்ல முடியாது அவுங்க ரெஃபரன்ஸ் பிக் அனுப்புனா அத பாத்துட்டு அதுக்கு எவ்ளோ ரேட் ஃபிக்ஸ் பண்லாமோ அது பண்ணிடுவோ பிளஸ் உன்னொன்னு என்னன்னா சப்போஸ் வந்து இந்த அமோண்ட் அதிகமா இருக்கு அப்டின்னா இந்த அமோண்ட் குள்ள எனக்கு முடு ச்சு குடுத்துருங்க அப்ன்னா அதுக்கேத்த மாரி நாங்க மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி அந்த அமோண்ட்டு குள்ளயே முடிச்சு குடுத்துருவோ அ ரெண்டுமே பண்ணிடுவோ
இந்த அமோண்ட்குள்ளன்னா மெட்டீரியலோட குவாலிட்டிய கம்மி பண்ணிடுவீங்க
குவாலிட்டி இல்ல இப்ப அ ப்டி கெடையாது இப்ப நம்ம ஒரு ஸ்டோன் வச்சு சுத்திரு நம்ம பீட் குடுக்றோ அப்டினா அதுல ஒரு க்கு அப்டினா நம்ம அந்த ஜர்க்கன் ஒண்ணு இருக்கு அது வந்து இது சுத்திலு பீ்ட் மாரியே இருக்கு அது உள்ள நம்ம ஸ்டோன் மட்டு ஃபிக்ஸ் பண்ற மாரி இருக்கு அந்த மேரி மாத்தி குடுப்போ அந்த மாரி தா குவால்ட்டி மாறாது
ஓக்கே அந்த ஒரு டிசைன் நா உங்களுக்கு உங்க நம்பர அவ்ங்கள்ட்ட கான்டக்ட்டு ஷேர் பண்ணிட்டு அந்தோட ஃபோட்டோவ அனுப்ப சொல்ற உங்களுக்கு பாருங்க அதோட காஸ்ட்டு அ அதோட காஸ்ட்டு எவ்ளோ வருன்ட்டு சொல்லுங்க ஆ ரெண்டாவது வந்து வேற எதோ உங்கள்ட்ட ஆ நார்மல் ப்ளௌஷ்க்லா எவ்ளோ வாங்குவீங்க இப்ப நார்மலாஸ் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றீங்க வித்தவுட் லைனிங்னா அதுக்கு எவ்வளோ
அதுக்கு ஹண்ட்ரட் சார்ஜ் பண்றங்க்கா
ஹண்ட்ரட் பண்றீங்க ஓகே இப்போ நா லைனிங் ப்ளெவுஸுக்னா
லைனீங்னா அதுக்கு டூ ஹண்ட்ரட் அப்டியே டபுள் சார்ஜ் தா ஆகு டன்னது டூ ஹண்ட்ரட் ஆகு ஆ லைனிங் நீங்க எடுத்து குடுத்துர்ணு
லைனிங் நா எடுத்து குடுத்துர்ணு பிளஸ்டு அந்த தெக்கிற கூலி மட்டு உங்களுக்கு எர்நூற்பா குடுக்கணு ஓகே எங்க உங்க ஷாப் இருக்கு
ஆ நா இப்ப வச்சதே வீட்லதாங்க்கா வச்சி ரன் பண்ற
ம்
ஆ நா ஆஃபீஸ் பேயிட்டு வந்து சைட் பை சைடு அந்த ஸ்டிச்சிங் ஒர்க்கிங் பாக்கறே
ஓ பார்ட் டைமா தா ஸ்டிச்சிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க இல்ல ஏ ஃப்ரண்ட்ஸ் கிட்ட கேட்டே அவுங்க உங்கள ரெஃபர் பண்ணாங்க நல்லா இருக்கூ ஸ்டிச் நல்லாப் பண்ணி குடுப்பாங்க பட்டு சொன்ன நேரத்துலயு குடுத்துருவாங்க ஏனா இப்ப எல்லா டெய்லர்கடைலியு சொந்த நேரத்துலக் குடுக்க மாட்டேங்கராய்ங்களே ஒரு நேரொ சொன்னா அதுலேந்து பத்து நாள் கழிச்சுதா டெலிவரியே பண்றாங்க
கண்டிப்பா அது எங்க பாத்தாலு அப்டிதா நடக்குது ஏங்கிட்டயுமே அந்த மாரி ஒரு சில கஸ்டமர்ஸ்கு நானுமே அப்டி பன்ன எப்டினா இவுங்க என் எமர்ஜன்சியா இந்த ஃபன்ஷனுக்கு எனக்கு இது வேணு அப்டின் சொல்டாங்கான அந்த டைத்துல அதக் குடுத்துடுவ இல்ல நீங்க எப்ப வேணாலு த தாங்க அப்டின் சொன்னாங்கனா அது கொஞ்ச டிலே ஆகு ஏங்கிட்ட அப்டிதா நடக்குது ஆனா
இல்ல இல்ல இப்போ நா அந்த பிரைட் சொல்றது வந்து பதினஞ்சு நாள் தா இருக்கு அவுங்க கல்யாணத்துக்கு நா உங்கள்ட்ட பேசிட்டு சரி நீங்க எதும் வேற எதாவது ஆட்ரு இருந்து தெக்க முடியாதுன் சொல்ட்டீங்கன்னா அப்புறொ அவுங்க என்ன நம்பி ட்ருபாங்க இல்லையா அதனால உங்கள்ட்ட பேசிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவுங்கள்ட்ட நம்பர் குடுக்கலான்ருந்த
ஆ நீங்க நா இப்ப எந்த ஆட்ரு எடுக்கல இப்ப நீங்க உங்களுக்கு ஓகேன்னா என்ன ஏ நம்பா ஷேர் பண்ணுங்க உங்க வந்து ரெஃப்ரன்ஸ் பிக் அனுப்புட்டு நா உங்கள்ட்ட அமௌண்ட் டிஸ்கஷன் பண்ணிக்கிறே
ஆ நீங்க இது வரைக்குந் தச்ச எதாவ்து ஆரிவொர்க் ப்ளவுஸ் டிசைன்ஸ் ஃபோட்டோ இருக்காங்களா உங்கள்ட்ட
ம் இருக்கு நறையவே இருக்கு நா அதுவே உங்களுக்கு ஷேர் பண்றே
ஓகே அ நீங்க ஷேர் பண்ணுங்க அந்த டிசைன்ஸும் நா உங்க கிட்ட குடுக்குறே ஆ சப்போஸ் அவுங்க அந்த பீக்காக் டிசைன்லேருந்து வேற எதாவ்து நீங்க பண்ண டிசைன்ஸ் புடிச்சிருந்தா அதே அவுங்க எடுத்துக்கிட்டு அவுங்க என்ன டிசைன் வேணுன் கேக்குறாங்களோ அதுவு உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்றே பாத்துட்டு நீங்க அமண்ட் அமௌண்ட் மட்டு கொஞ்சொ ஃபிக்ஸ் பண்ணி சொன்னீங்கன்னா அவுங்க நாளைக்கி இல்ல நாளானக்கி ஒங்கள்ட்ட மெட்டீரியல் எடுத்துட்டு வந்து குடுத்துருவாங்க ஐ மீன் ப்ளவுஸ் குடுத்துருவாங்க
மர்
நீங்க அவுங்களுக்கு பதினஞ்சு நாள்ல கல்யாணோ ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி குடுத்தீங்ன்னாதா அது கரக்டா இருக்கான்னு ஃபிட்டிங் பாக்க முடியு
ம் ஓகேக்கா அதா அவுங்க ஒரு மூணு ப்ப ஆரி ஒர்க் பண்றதுனால நாங்க கொஞ்சொ டிஸ்கவுண்ட் அந்த மாரியுமே பண்ணிப்போ இப்ப ஒண்ணுன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப அவுங்க நறையா ஆர்டர்ஸ் குடுக்குறதுனாலதா அதுல நாங்க ஒரு மேரேஜ் ப்ளவுஸ்ஸா செரி இதுக்காகவே இவ்ளோ கொறச்சிக்லா டிஸ்கவுண்டும் பண்ணி குடுக்குறோ
இல்ல இல்ல அவுங்க கண்டிப்பா மூணு ஆரிவொர்க்கு தா கேட்டாங்க ஏன்னா கண்டிப்பா எப்டி மூணு பண்ணிடுவாங்க நா நம்பர் ஷேர் பண்றே சரி பிளவுசஸ் மட்டு தா பண்றீங்களா இல்ல வேற அந்த ஃப்ராக்கு குர்தீஸ் டக் அது மார்லா
உமன்ஸ்குக்கு தேவையான எல்லாமே நம்ம கிட்ட ஸ்டிச்சிங் உண்டுக்கா எல்லா கஸ்டமைஸ்ட் டிசைன்ஸ்மே உண்டு இப்போ வந்து உங்க பாப்பாக்கே பர்த்டே வருத அப்டின்னா இப்ப நிறைய நம்மளுக்கு இருக்கு இன்ஸ்டா இருக்கு நறையா வெப்சைட்ஸ் இருக்கு இப்போ அது நறையா மாடர்ன் மாடர்னா வருது அதெல்லா வந்து இப்போ அமௌண்ட் கொஞ்சோ ஹையாவு இருக்கு சில பேரால அத நம்பி வாங்கவு முடியல அந்த மாதிரி குள்ளத ரெஃப்ரன்ஸ் பிக்க ஒரு போட்டோ மட்டு எடுத்து கிளியரா எங்களுக்கு சென்ட் பண்ணிட்டா அந்த அத மேரி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோ மெட்டீரியல் நீங்க வாங்கி கொடுத்தாலுமே நாங்க பண்ணிக்குடுத் சுத்துருவோ பண்ணி குடுத்தாலு ஸ்டிச் ஸ்டிச்சிங் அமௌண்ட் மட்டு தா வாங்கிப்போ இல்ல நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க பேஃப்ரிக் அதுக்கு நா அமௌண்ட் பே பண்ணிறேன்னா அதுமே நாங்களே பேஃப்ரிக் சூஸ் பண்ணி ஸ்டிச்சிங் கம்ப்ளீட் பண்ணி நாங்களே குடுத்துடுவோ
அந்த லஹாங்கா மாரி ஃப்ராக் இருக்குல்ல இப்போ நியூ டிசைன்ஸ் வந்திருக்குல்ல கொழந்தைங்களுக்கு இந்த ஏழு வயசு எட்டு வயசுல கொழந்தைங்களுக்கா அந்த மாரி லஹாங்கா ஃப்ராகு ஸ்டிச் பண்ணுவீங்களா
ம் எல்லாமே பண்ணுவோம் ரெஃபரன்ஸ் பிக் அனுப்பிட்டா அதே மாரி நமக்கு கிடச்சிடு
சரி ஒரு காமனா நார்மலா ஒரு லஹாங்கா பண்ணணுன்னா எவ்ளோ சார்ஜ் பண்றீங்க
ம் அதா பிளவுஸ் சா பிளவுஸ் பா ஸ்கர்ட் அந்த மாரி வந்துச்சுன்னா பிளவுஸ் க்கு வந்து அ டூ ஹண்ட்ரட் டூ பிப்டி அந்த ரேஞ்ச் தா டிசைன்ஸ் பொறுத்து இல்ல டிசன்ஸ் வந்து கொஞ்சோ டிசைனா கேக்குறாங்க அப்டின்னா அந்த டிசைன்ஸ் பொறுத்து வரு அ ஒர்க்கு இதே இப்ப ஸ்கர்ட்ன்னா அதுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரோ ஃபோர் ஹண்ட்ரடு பிளஸ் அந்த அந்த பளீட்ல வந்து ஐனிங் பண்ணி இந்த நல்லா ப்ரொபஷனலா இருக்கும்ல அந்த மாதிரி நல்லா ஃபங்க்ஷன் போட்ற மாதிரி வேணும்னா அது ஐனிங் எல்லாமே சேர்த்து
பர் ஹண்டரட் கிட்ட வந்துரும் அந்த மாதிரி தா ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் குள்ள எல்லாமே முடிஞ்சிடு
இந்த கொழந்தைங்க‌ போடுற அந்த குட்டி ஃப்ராக்லா அந்த பஃப்னு இருக்குல்ல அந்த சாட்டிங் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணிருப்பாங்கல்ல அது மாதிரி ஸ்டிச்சு ஆ ஹேண்ட்வாஸ் வச்சு பண்ணுவீங்கல்ல
ம் கேன் கேனா வச்சு பண்ணுவோ
அதுலா பண்ணுவீங்களா அது மாதிரிலா பண்ணுவீங்களா
ஆ அதுவும்
அது மாரிலா பண்ணா எவ்ளோ காஸ்ட்டு சார்ஜ் பண்ணுவீங்க
அது எய்ட் அது கேன் கேனா உள்ள லேயர்ஸ் பொருத்து த்ரீ லேயர்ஸ் அந்த மாரில்லா இருக் அதா கொஞ்ச நல்லா பஃப்ன்னு நல்லா பவுன்சியா இருக்கு அதுலா வந்து இந்த தௌசண்ட்குள்ள முடிஞ்சிரு அது கேன் கேன் நாங்களே வாங்கி வச்சிடுவோ வாங்கி ஸ்டிச் பண்ணி குடுத்துருவோ ம அதாவது ஃப்ரண்ட்ல உள்ள அந்த மெயின் கிளாத் மட்டு மெயின் கிளாத் பிளஸ் லைனிங் கிளாத் இது மட்டு நீங்க தர மாரி இருக்கு
சோ மெயின் கிளாத் பிளஸ் லைனிங கிளாத் குடுத்து ஸ்டிச்சிங்ஸ் சார்ஜ் மட்டு
ம் சார்ஜ் ஓட அ தௌசண்ட்குள்ள தா வரு தௌசண்ணா தௌசண்ட் சவன் ஹண்ட்ரடுக்குள்ள தா வரு
சேரி ஓகேமா நா அவுங்க கிட்ட பேசிறே அவுங்க வந்து உங்களுக்கு அந்த பிக் அனுப்புவாங்க நீங்களு இதுக்கு முன்னாடி பண்ண ஆரி ஒர்க்கு பிக் வச்சிருப்பீங்க இல்லயா அது எனக்கு அனுப்புங்க நா அது அவுங்களுக்கு ஷேர் பண்றே அவுங்களுக்கு எது புடிச்சிருக்கோ உங்களுக்குதா சொல்ல சொல்றே நீங்க ஃபைனலா காஸ்ட்டு மட்டு இது பண்ணிட்டு அவுங்கள்ட்ட சொல்லுங்க கொஞ்ச பாத் து கம்மியா பண்ணி குடுங்க மூணுயா மூணு ஆரி ஒர்க் பண்றாங்க
கண்டிப்பா
ஓகேங்க சரி நா அவுங்கள கால் பண்ண சொல்றே உங்களுக்கு ஓகேம்மா ஆ தேங்க்யூ பாய்